ஹலோ லோ ஹலோ
அ
கேக்குதுங்ளா நா பேச க்ளியா இருக்கா வாய்சு அ க்ளிரா இருக்குல்ல அ ஓகே ஓகே என்ன பண்ணிட்ருக்கீங்க்கா ரொம்ப நாளாச்சு ஃபோனே பண்றதுல்ல பிஸி ஆயிட்டீங்க போல கொஞ்ச நாளா ஃபோனே பண்ல
ஆமா வேலையா இருந்துட்ட கொஞ்சோ படிக்கிற வேல பாப்பாவ பாத்துக்ற வேல அப் புறோ வீட்ல ஒரு குட்டி பைய வேற இருக்கா பா
அ எனக்கு தோணுச்சு அதனால தா உங்கள டிஸ்டப் பண்ண வேண்டான் தா கூப்புடாம்யே இருந்தே பின்னியு ரொம்ப நாள் ஆ சேர் சேரி உன்னு கூப்ட்டு பாப்போ அப்படின் தா கூப்ட்டே டிஸ்டபன்ஸ் ஒன்னு இல்லில
அ அ பேசலா இல்ல
ஓகே கே ஆச்சா வேல எல்லா ஆயிடுச்சா உங்குளுக்கு
வேல சமையல் வேலயெல்லா ஆயிருச்சு நீ ஃபோன் பேசுற வேலையு அ பாப்பா வந்தா எக்ஸாம் இருக்கு அத்னால படிக்க வெக்கிற வேலயுருக்கு
படிக்க வெக்கிற வேல ஓ ஓகே ஓகே எல் எத்னாங் க்ளாஸ் படிக்கிறா
பாப்பா செகண் போறா அவளுக்கு மண்டேலிருந்து மிட்டம் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்டு ஆரம்பிக்குது
ஓ அப்படியா ஓ அப்ப இனி இனி ரொம்ப பிஸி தா உங்களுக்கு ஸ்டடியே அ ஸ்டடி பண்ண வெக்கிறதே உங்குளுக்கு ஒரு பெரு வேலயா இருக்கு இல்லியா
அ ஆமா ஆமா அதுவு இல்லாம நானு எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றனா அதையு கொஞ்சோ பாக்கனோ
ஓ அப்படி அ ஓகே ஓகே ஓகேக்கா அப்ப எப் படி உங்குளுக்கு டைம் நீங்க மேனேஜ் பண்றீங்க கரெக்டா இருக்குமே படி க்க வெக்கறது வீட்டு வேல பாக்குறது அப்படி இப்படினு கரெக்டா போய்டுமே
ஆமா அப்படிதா இருக்கு காலேல எந்திரிக்கிற அவள கெளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புற அதுக்கப்றோ இவன பா த்துக்குறோ அதுக்கப்பறோ நா கொஞ்ச நேர உக்காந்து படிக்கிறது கொஞ்ச ரெஸ்டு
ஓ ரெஸ்டு கெடைக்குது உங்குளுக்கு இந்த இந்த பிசிக்கெடைலியு உங்குளுக்கு ரெஸ்டு கெடைக்குதா
அப்படியா ஓகே என்னகா சமையல் இன்னிக்கி
இன்னிக்கு காலைல டிஃபன் தா எப்பயும் போல வளக்கம் போல காலைல எப்பயும் டிஃபன் தா இட்லி தக்காளி சட்னி தேங்கா சட்னி மதியத்துக் கு மாங்கா சாதோ
மாங்க சாதமா
ம் புதுசா
அ எப்டிக்கா அது எனக் தெரிய நா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேங்கா எப்டி அதோட ரெசிபி
அது எப்டினா நம்ம மாங்கா வந்து தோல் சீவிட்டு அந்த கிரேட்டர்ல வச்சு கொஞ்ச துருவிக்கணு
ஓ பழுத்த மாங்காங்க்ளா
இல்ல
ஆ
காயா இருக்கணு ஆ பச்ச மாங்கா காயா இருக்கணு அ அத வந் து அந்த துருவுறதுல வச்சு துருவிக்கிட்டு நல்லெண்ண ஊத்தி கடுகு உல்து போட்டு தாளிச்சுட்டு கருவேபில போட்டுட்டு கொஞ்ச காஞ்சா மொளகா போட்டுட்டு அடுத்து அந்த துருவுன மாங்கா போட்டு கொஞ்ச உப்பு போட்டு கொஞ்ச நேர வதக்கிட்டு அதுல அப்டியே நம்ம சாதத்த போட்டு கிண்டிட்டோனா மாங்கா சாதொ ரெ
அ அக்கா அந்த மாங்காவோட புளிப்பு இருக்கு இல்லி கா சாப்புடும் போது அது கொழந்தைங்க சாப்ட்டுக்குவாங்ளா
ஆ அது வந்து நம்ம கொஞ்ச நேர வதக்கறதுனால அது கொஞ்ச லைட் மைல்டா புலி பா இருக்கு அதுல சாப்பாடு போட்றனால நார்மலா தா இருக்கு சாப்டு பாங்க ஆமா
அப்டியா அக்கா நா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குற மாங்கா சாதோ எ நா ஒன்னு ட்ரை பண்ணுன்ருக்குக்கா எனக்கு தெரியாது நா நா புளி சாதோ லெமன் ரைஸ் ஸூ அந்த மாதிரி எல்லாதையு சாப் ட்ருக்கே இது மாங்கா சாதம் ஃபஸ்ட் டைம் கேக்குறேங்கா
எனக்கு இந்த சைடு வரப்ப சென்னை வரப்ப எனக்கு புதுசா தா இருந்துச்சு அப்புறோ இங்க ஒருத்தவங்க சொ சொன்னாங்கன் செஞ்சு பாத்தா எல்லாருக்குமே புடிச்சிருந்துச்சு அதையே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோ ஆ எ பொண்ணுக்கு அதுனா தா ரொம்ப புடிக்கு அதனால ரெண் நாளுமே அதேதா எடுத்துடுபோது ஸ்கூலுக்கு
அப்டியா ஓ பரவாலயே நானு ஒரு தடவ எ கொழந்தைங்ளுக்கு செஞ்சு பாக்கணுகா நா இது கொஞ்ச வெரைட்டியா இருக்கு ச நா செஞ்சு பாத்து எப்டி வருதுன்னு உங்கள் ட சொல்றன்டிங்களா
ஆ செரி
ஓகே ஓகே கா அப்புறௌ என்ன எப்படி போவுது இன்னிக்கி நாள் எல்லா உங்களுக்கு
எல்லா நாலு வழக்கம் போலதா போது ஆனா என்ன எக்ஸாம் எழுதுறப்ப மட்டு போறப்ப மட்டு கொஞ்ச டென்ஷன் ஆகு கொஞ்ச அந்த பதட்ட இருக்கு
ஓ விடுங்க விடுங்க டென்ஷனு டென்ஷன் எல்லா வேண்டா நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்குங்க
ஆ ஃபேமிலினு வந்துட்டாலே கொஞ்சோ அப்டித்தான இருக்கு
ஆ ஆமாக்கா இப்ப நம்ம ஃபஸ்ட்டுனா நம்ம மட்டுதா நம்ம நெனச்ச மாதிரி படிச்ச டைமிங் எல்லா கரெக்டா இருக்கு இப்ப அப்டி இல்லல்ல இப்ப நம்மள சுத்தி ஒரு வாடு காரிங்க நம்கு இருக்கு அது முடிச்சுதா ந ம்ம நம்மளோட காரியங்க பாக் கறோ அப்டிங்கும் போது கொஞ்சொ கஷ்டொ தா நீங்க அந்த தெரக்கு கடியிலு படிக் குறீங்களேக்கா ரொம்ப பெரிய விஷயோ கா அது பசங்களையு பாத்து வீட்டு வேலையெல்லா முடிச்சு எல்லா பண்றீங்களே இங்க எங்களுக்கெல்லா காலைல எந்துருச்சு டைம் எது எதுக்குமே பத்த மாட்டேங்குதுக்கா காலையில ஸ்கூலு கெளப்பி விட்டு அப்டி இப்டி வேலயெல்லா முடிச்சு தா வந்து உக்காரக்குள்ள டைம் பாருங்க எவ்ளோ ஆய்டுச்சுன்னு எங்களுக்கு ஒரு நாலு கரெக்டா போகுது
ஆ இங்க இங் வீ ஹஸ்பண்டு கொஞ்ச சப்போர்ட் பண்ணுவாங்க பசங்களு கொஞ்ச பாப்பாவு சப் கொஞ்ச சப்போர்ட் பண்ணுவா ஆ ஆ இன்னு சின்ன பைய சின்ன பைய ஸ்கூல் போகாதனால ஆ கொஞ்ச வேலயா இருக்கு அவனு போயிட்டானா நா அதுக்கப்றோ டோட்டலா ஃப்ரீயா ஆய்டு
ஆ ஓகே அந் அந்த டைம் நீங்க படுச்சுகுவீங்க இல்லியா
ஆ ஆமா படிச்சுப
ஓ ஓகே ஓகே ஓகேக்கா அப்ப உங்க லைஃப் அப்டிதா போட்ருக்கு நானு ரொம்ப நாள் ஆச்சு உங்கள கூப்புட்னு கூப்புட்னுனே நெனச்சிட்டு இருந்தே செரி நீங்க எப்டியு பிஸியா இருப்பிங்ளேனு நெனச்சுதா அப்டியே இருந்தே
அ கொஞ்ச நாள் பிஸி கொஞ்ச நாள் ப்ஃரீ அதுல எடையில ட்ரிப் எதாவது போயிப்போ
அப்படியாவ் இ இப்பதானேக்கா வெ வெக்கேஷன் எங்கேல்லா போனீங்க பசங்க வெகேஷன்ல வீட்ல சும்மா இருக்கவே விட மாட்டாங்ளே அங்க போனு இங்க போனுனு எங்
வெக்கேஷன் எங்க ஊரு வந்து தேனிதா அதுனால பாப்பாவை எப்பவுமே ஒரு டென் டேஸ் அவள மட்டு தனியா அனுப்பி வப்போம் அதுக்கப்பறோ ஆ த னியா அவுங்க பாட்டி வீட்ல அவுங்க தனியா இருந்துபாங்க
ஓ ஓகே ஓகே ஓ
அதுக்கப்றோ நாங்க இங்க காஞ்சிபுரோ ஃப்ரெண்டு வீட்ல போயிட்டு நாங்க இருப்போ கொஞ்ச சேவ் பண்ணுவோ அப்பறோ அவுங்களு சேர்ந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பா மொத்தமா எல்லாரு போவோ
அவ் ஓ மொத்தமே ட்ராவல் தா உங்ளுக்கு வெக்கேஷன்
ட்ராவல்னா கொஞ்சொ ட்ராவல் இருப்போ கொஞ்ச வீட்ல இருப்போ
ஓ ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா ஐயோ அக்கா ம் ஸ்கூல் வை கேஸ்நாயுடுச்சுனாலே நம்ம ஃபர்ஸ்டு கொஞ்ச ஃபைனான்ஸ் நம்ம கொஞ்ச எடுத்து வச்சரணு ஏன்னா எப் அப்டி வெக்கேஷன் இவுங்க எங்கேயாச்சும் போகணும்பாபுங்க டூரு அது இதுனுல்லா வரும்போது அதுல கொஞ்ச எக்ஸ்ட்ரா எக்ஸ் ஃபிரண்ட்ஸ் நமக்கு தேவப்படுதுல்லக்கா
நாங்க சிட்டி சைடு இருக்கனால எங்ளுக்கு ரொம்பவே தேவப்படு அதனால நாங்க அதெல்லா பாத்துதா
உம் ஆமா ஆமாமா ஆனா என்னக்கா நம்ம கொழந்தைங்ள எங்கேயு கூட்டிட் போகாம இருக்க முடியாதுலக் பாவ ஆகா அப்பதா ஒரு வெக்கேஷன் வருது அது முடுச்சு அது ஸ்கூல் கண்டினியூஸ் நம்ம போயிட்டு இருக்றது தனே அந்த ஒரு கேபு தா நமக்கு இருக்கு நா நாங்ளும் பெருசா எங்கேயு போலக்கா கொஞ்ச நாளா இவுங்க பீச் போனு அப்டின்டு அ அடம்புடுச்சிட்டு இருந்தாங்க பசங்க செரி ஒரு பீச் மட்டு போயிட்டு வர்லா ன்ட்டு பீச் போயிருந்தோ வெக்கேஷனுக்கு அங்க போய் ஒரே ஜாலிதா பீச் எங்க எங்க பக்கத்துலதா எங்க பக்கத்துல ஒரு பீச் இருக்குக்கா அங்க ஃபேமிலியா எல்லாரு போனோ எங்க அம்மா எல்லாரையு சேத்து ஒரு பீச்சு மத்தரோ நாங்க போயிட்டு வந்தாக்கா ஒரு டூர் மாதிரி பீச்சுக்கு போய் ஆ குழந்தைங்ளுக்கு பின்ன தண்ணி போதுமே தண்ணில ஆட விட்டீங்ன்னா பின்ன அவுங்ளுக் எதுவுமே வேண்டா அவுங்க பாட்டுக்கு ஜாலியா வெளையாடிட்டு இருந்தாங்க நாங்களு ஜாலியா உக்காந்து கத பேசி சிருச்சு ஒரு ஒன் டே மாதிரி காலையில போனோங்கா நைட்டு வீடு திரும்புற மாதிரி ஒரு ட்ரிப் ஜஸ்டு இல்ல போயிட்டு வந்துட்டா
ஆ செரி செரி
அ அதுனால அந்த பீச்சு போனுங்றது இப்பதா கொஞ்ச நிறுத்தி இருக்காங்க இப்பெல்லா போயிட்டு வந்தனால அவுங் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல அப்டியே போச்சு
எங்க வீட்ல எத்தன டைம் பீச்சுக்கு போனாலும் திருப்பி கூப்பிடுவாங்க அதுக் கெல்லாம் பஞ்சமே இருக்காது
அதுதான் நா சொன்ன குழந்தைங்கலுகு எ நீங்க பார்க்கு கூட்டிட்டு போறத விட ஹாப்பி வந்து பீச்சல தா அந்த தண்ணி இருக்குதே அவ்களுக்கு அதுல விளையாடுறது எவ்ளோ விளையான்டாலும் சலிக்கவே செய்யாது அவங்களுக்கு பாத்துருக்கீங்களா
ஆமா ஆமா பாத்துருக்க நெரைய
ஆமா அவங்க ஆட்டம் போட்டுட்டே இருப்பாங்க
அதுல இருந்து வெளியவே வரமாட்டாங்க வீட்டுக்கு கூப்ட்டு வர்றதா பெரிய கஸ்
செரி ஆமா ஆமா போம்போது அம்மா வாங்கமா சீக்கிரம் கெளம்புங்க கெளம்புக்க கெளம்புங்க அ நம்ம இதெல்லாம் பார்சல் பண்ணுமே அங்க போய் சாப்றதுக்கு ஏத நம்ம எல்ல எடுத்து பார்சல் பண்ணி வேணா நம்ம போறதுக்கு எல்லா எடுத்து வச்சு அங்க எறக்கி வண்டிந்து எறக்கி விட்டது தா நா பாத்த அதுக்கப்ரோம் பாக்கவே இல்ல அப்போ செம்ம விளையாட்டு அங்க தண்ணிக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்க போம்போது பெரிய கூட்டமு இருக்கல்ல அதனால ஓகே எல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியா போயிட்டு வந்துட்டோம்
செர் செரி
அது அப்டி முடிஞ்சதுக்கா அதுக்கப் அப்புறோ இங்க தண்ணியில ஆடி முடிஞ்சு அல்ல இங்க வரும்போதே எலத்துக்கும் கோல்டு கோல்டு ஆச்சு அப்ரோ ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் எல்லா போயிட்டு வந்து எல்லா உக்காந்துருக்கோ
நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்ப ரொம்ப நேர
ஐயோ அதா ரொம்ப நேரம் விளையாண்டு விளையாண்டு அவங்களுக்கு அந்த தண்ணி எல்லா குடிச்சுட்டாங்க போல்ருக்கு வளையாட்டுல அ இங்க வ ஆ அந்த டிராவலே தனப்பு காத்து எல்லா கூடி இங்க வரும்போதைக்கு அவங்களுக்கு ஜஸ்ட்டு கோல்டு மாதிரி இருக் துசு அப்ப ஷேரிண்ட்டு ரட போய் எல்லா மருந்தெல்லாம் வாங்கி அதா இங்க சத்த போட்டே இருந்தாங்க பீச்சு பீச்சுனு முடிஞ்சதுல ல பீச்சும் போயாச்சு ஹாஸ்பிட்டலும் போயாச்சு சு போதுல இனி பேசாம இருந்துக்கணும் அப்படின்னுல்லாம் சத்தம் போட்ருந்தாங்க
பரவாயில்
ஆமா எங்களோட டூர் எல்லாம் அப்டி முடிஞ்சுதுக்கா அங்க உங்க பசங்க எப்படிக்கா அடம்புடிக்கிற டைப்பா
ஆ சின்னவ மட்டு ரெண்டு வயசு தானே ஆகுது அதனால கொஞ்சோ அடம்பிடிப்பா பெரிய பாப்பா வந்து சொல்லி சமாதான படுத்திருவோம் ஆ பஸ்ட்டு பொண்ணு அடுத்து செகண்டு பைய
பைய ஓ ஓகே ஓகே அப்போ பொண்ணு கேர்போ கேரிங்கா இருந்துக்குவ போல்ருக்கு ஏங்க்க
ஆமா ஆமா கேரிங்கு இருக்கூ ஃபைட்டிங்கும் இருக்கூ எல்லா
இருக்கு இருந்தாலும் பசங்கள கம்பேர் பண்ணும்போது பொண்ணுங்க கு கொஞ்சோ கேரிங் மென்டாலிட்டி ஜாஸ்தின்னு சொல்லிகேட்ருக்கே எனக்கு ரெண்டு பசங்ககா அதனால எனக்கு ஒண்ணு சொல்ற கில்ல என்னொட ரெண்டுமே பசங்களா இருக்கா எப்பவுமே ஃபைட்டு தா வீட்டுல
ஆமா இங்க பக்கத்து வீட்லேயுமே அப் அப்படித்தா ஒரு ரெண்டு பசங்க ஆனா அந்த பசங்க வந்து எப்டின்னா கேரிங்காவு இருப்பாங்க பைட்டுக்கு பைட்டு இருப்பாங்க அவங்க அம்மா இல்லேன்னா அந்த பையன் வந்து வீடு புல்லா கிளீன் பண்ணுவா மாப் போடுவா எல்லாமே வா அந்த அளவுக்கு வள அந்த அளவுக்கு வளர்த்துருாங்க சொல்றா அந்தளவுக்கு மாத்திரெங்க பசங்கன்றதே இல்லாம நார்மலா அவுங்களு பொண்ணுங்க பசங்கன்னு பாகுபாடு இல்லாம ஆ எல்லாருமே ஒண்ணுன்ற மாரி அவுங்க வீட்டு
ஆ அந்த மாரி இருக்கட்டீங்களாக்கா ஒவ்வொரு வீடுகள்ல வ ஆம்பள பச ங்களாவே இருந்தாலு அவுங்க வீட்ல வேலைகள செய்ய சொல்றாங்க ஒரு நேரோ கூட்டி வி ட்ரு அப்றோ பாத்திரோ கழுவி வச்சு இருங்க அப்டி ப்ப இந்த காஞ்ச துணி மடக்கி வைக்கறது அந்த மாரி வேலைகள்ல்லா பசங்க பண்றாங்க கா இப்போதேக்கி
ஆ பண்ணுறாங்க பண்ணுறாங்கதா நாம் நேராவே பாத்துருக்க.
ஆ ஆமா என்ன கேட்ட அது ரொம்ப நல்ல விஷ்யோ அப்டி நம்ம கத்துக்குடுக்குறது பெருசாகும்போது அவுங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கூ ஒரு நேரோ நமக்கு வையானாலு இவுங்க பண்ணிக்குவாங்கல்ல.
ஆ அப்டித்தா அவுங்க அம்மா வந்து எல் கொஞ்ச நாள் வேலைக்கு போனாங்க வேலைக்கு போறப்ப அந்த பெரிய பையந்தா காலைல ஸ்கூலுக்கு ரெண்டு பேரு கெளம்பிடுவாங்க ஈவ்னிங் வந்துட்டு பால் எடுத்து டீ போட்டு குடுத்துட்டு அவ் அவுங்க தம்பியு குடிக்க வச்சுட் ட்டு அவனு குடிச்சிட்டு அவுங்க அம்மாவுக்கு குடுப்பாங்க.
அ பாருங்க ரொம்ப பெரிய விஷ்யோ இல்லயாக்கா அந்த மாரி கத்து குடுத்து வளத் திருக்காங்க பாருங்க ரொம்ப லக்குதா அவுங்களுக்கு அப்டி வளத்திருக்காங்க.
ஆ அ
அ ஓகே ஓகேக்கா எனக்கு வேற கால் வந்துட்டுருக்கு நா ப்றோ ஃப்ரீயாய்ட்டு கூப்பட்டுமா ஆ ஓகேக்கா ஓகே பாய் ஓகே
ம் பாய்